ஹலோ சொல்லுங்க
சொல்லுங்கக்கா எப்டி இருக்கீங்க?
நல்லாருக்கே நீங்க எப்டி இரு
நல்லாருக்கேக்கா வீட்ல எல்லாரு எப்டி இரு க்காங்க?
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க எல்லா நல்லாரு
எல்லாரு நல்லாருக்காங்கக்கா குட் டீஸ்லா என்ன பண்றாங்க?
எல்லாரு அவுங்க வேலைய முடிச்ட்டு படுத்தாச்சு
ஓகே ஓகே தூங்கிட்டாங்ளா?
ஆமா
ஓகே ஓ கேங்க்கா நீங்க இன்னு தூங்லயா?
நா எப்பயு தூங்ல இன்னு தூக்க வரறத்துக்கு லேட் ஆவு
ஓ சேரி ஓகே ஓகேங்க்கா
ஓகே அ அப்றொ நீங்க
குக்கிங் வேலல்லா முடிஞ்சதுங்ளா?
ஆ எல்லாம் முடிஞ்சுச்சு நானு ரொம்ப நாளா ஒரு இது வாங்கி வச்ட்டு யோ செய்னு செய்னுன் ஆர்வத்துல இருக்கு ஆனா அதுக்கு டைமு நானு சொல்லிட்டே இருக்கே ஒன்னு பண்ண முடில பெருசா எதுவு செய்ய முடில அடுத்து இந்த இது குக்கீஸ் மாரிதா ட்ரை பண்லா அப்டின்ட்டு
ஓகே ஓகேங்க்கா ட்ரை பண்ணுங்கக்கா நா
அ இது ம் எல்லா சிம்பிளா சிம்பிள்ளா பண்றது தா யோசிச்சுட்ருக்கே ஆனா டைம் கர்ட்டா கெடைக்க மாட்டிக்கிது பாக்லா ஒரு ரெண் நாள் லீவ் இருக்கு அதுனால அதுல எதாவ்து நம்ம அத வச்சு இப்ப ட்ரை பண்லா அப்டின்
ஓகே ஓகேங்க்கா நானு அதுதா செய்லான்ருக் கே இப்ப ஸ்நாக்ஸே வீட்ல வாங்குறது இல்ல இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுல இந்த ஸ்மன் சம்மர்ல லீவ்ல ஃபுல்லா ஸ்நாக்ஸ் சாப்ட்டுங்க் கா ஃபுட்டு வெஜ்டபுள்ஸ் ஃப்ரூட்ஸ் எது சா அறது இல்ல
அத அத அதா
அஸப் பு கேட்டா எனக்கு புடிக்கல புடிக்கலன்ட்டே இருக்குது அதனால ஸ்ந்னாக்ஸ் வாங்கி வச்சாதனே சாப்பிடுதுன்ட்டு நாங்க வாங்கறத
அது நல்ல பழக்கோ வீட்டுல இருந்தாாதா சாப்பிட தோணு இல்லைன்னா ரெண்டு வாட்டி கேப்பாங்க நம்ம ஏதாவது நம்ம ஹெல்தியா செஞ்சு கொடுத்தோனா அப்போதக்குபசிக்கு சாப்ட்
சாப்பிட்ருவாங்க ஆமாங்க்கா நானு வீட் வீட்டுலலா வீ்ட்லயு எல்லாக்டயு சொல்லி வச்சிருக்கே யாரு வாங்கிட்டு வர கூடா
அதா அதா அதா அதா உடனே என்ன சொல்லுவாங்க நீங்க வாங்கியுத்தரமாட்டேிக்கிறீங்க நீங்களே ஏதாவது செஞ்சு குடுங்க அப்டின்னு அடுத்தது கேக்குங்க அதுக்கு நம்ம இத பண்ணணு ல்ல அதால நானு ரெண்டும்முனாலா சொல்லிட்டேருக்கே பல்லாண்டா பல்லாண்டான்ட்டு எனா டைம் கரெக்டா கெடைக்க மாட்டிக்து
நானும் அது அன்னை அன்னைக்கோன்னு ட்ரை பண்ணேக்கா கான்ஃப்ளார் வச்சு சும்மாக்கம்மியா டுஆல் குக்கீஸ் என்மோதா வந்துச்சு அவ்ளோதா வீட்டுல இருந்துச்சு மாவு கான்புளோர் பட்டரு சால்ட் என்னாமனோ உங்களுக்கு அந்த ரெசிபி கொஞ்சோ ஷேர் பண்றே
போர் மோல்கி பிஸ்கெட் மாதிரி
ஆ இல்ல நானோ அது பண்ணனு ச செ ஸ்நாக்ஸ்ஸ குடுத்துடுறதுக்கு செய்யலாமேன்ட் நானு பாத்தேங்க்கா அதுதா செய்யறதுக்குத்தா கொஞ்சோ வளையமாட்டேங்குது
அதாதா ஆனா சிம்பிலாதா இருக்கு பேக்கிங்மின் கேக்கோட இது கொஞ்சோ சிம்பிளா தெரியுது அ அது கொஞ்ச நெறைய ட்ரைன்கின் இன்க்ரீடியன்ஸ்லா யூஸ் பண்ணணாலு இதுல கொஞ்ச சிம்பிளாதா இருக்கு டு சீக்கிரோ பண்ணி வைக்கிற மார்தா இருக்கு ஆனா இது வளைய மாட்டேங்து
இப்போ லாஸ்ட்டு வீக்கே வந்து பாப்பு கேட்டாங்க என்னா போர் அடி க்கிது போரடிக்கிதுன்னாங்க சேரி வாங்க குக்கீஸ் சொல்லித்தரன்னே அப்றொ குக்கீஸ் செய்லான்ட்டு கிச்சன்குள்ள போய்ட்டு அப்றொ எங்க மூடு மா றீர்ச்சு அப்புற என்னது சூரோஸ் அ ப்டின் சொல்ட்டு ஒன்னு அது மாவ ரெ டி பண்ணி மைதாமாவுல ரெடி
உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் மாரி இருக்கு மே அந்த இதுவா இல்ல சாக்லேட்டு ஸ்டஃபிங் ஆ
கொஞ்சோ அந் பைப்பிங் பேக்ல போட் டு அது எல்லா அத அத ஸ்க்வீஸ் பண்ணி அது எண்ணெய்ல ஃப்ரை பண்ணி
ம்
சின்னமன் பவுடரு ஷுகரு
பாத்து கேள்விபட்ருக்கேன் நெனக்கிறே அ தெர்ல அ அ அ
ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோ நல்லாதா இருந்த து ஆனா நாங்க கொஞ்சந்தா செஞ்சே அந்த பக்குவொ வந் து எப்புடி ஃப்ரை பண்ணி எடுக்கனூன்னு க இது பண்றதுக்குள்ள மாவு தீந்து போ
அடடடா சேரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண கம்மியா ஆ
துங்க்கா தீஞ்ச மாரி ஆயிருது இல்லனா ஒட்டிக்கிது எல்லா அந்த பக்கவொ வரதுக்கே எங்களுக்கு கடைசி ஆயிடுச்சு அப்றொ கொஞ்சோன்னு செஞ்சோ எல்லா சாப்புட்டாங்க சேரி இந்த வீக்கு நாளை க்கி லீவ் தானே சோ நாளைக்கி செய்லா அப்டின்னு யோசுச்சு வச்சுருக்கே
ஓகே ஓகே நாளைக்கு தா நானு இன்னக்கி நெனச்சே அப்றொ நேர நேரத்துல தூக் கொ வந்துருது எதுக்கு அ பகல் நேர க்ல அட்லிஸ் நாங்க குட்டி வச்சுட்ருக்கற்னால அத குட்டி தூங்கர் நேர தா நாளைக்கு எதாது பண்ணனுன் நனைக்கிறே ஏன்னா ரொம்ப ரெண் மூண் நால சொல்லி ட்ருக்குனு எனக்கே ஒரு மாரி இருக்கு சொல்லிட்டே இருக்கோ ஆன எது செஞ்சு தர மாட்டிக்கிறமே அப்டின்னு எனக்
நாளக்கி கேக்கு செய்னு நாளான்னக்கி எ அண்ணாக்கு பர்த்டே என்னோட சிஸ்ட்ரின்லா வோட ஹஸ் பன்ட்கு
அப்டியா ஓஹோ எதாவ்து ஸ்பெஷல்லா கேட்ருக்காங்களா இல்ல நீங்க எதாவ்து ஓ
அப்றோ ஸ்பெ அவுங்களே சொல்லல இல்ல அவுங்களே கேக்கலங்க்கா நானே செய்யலான்ட்டு இப்ப எங்களோட வெட்டிங் டே க்கு செஞ்சு குடுத்தாங்க ஆ ஆ பசங்க ரெண்டு பேருமே செய்வாங் க அப்பறொ அவுங்ளோட்ருக்குறப்ப அவுங்க மம்மிக்கு ஆல்ட்டோமேட்டிக் கா வந்துரு கூடவே தான இருக்காங்க அ செஞ்சு குடுத் தாங்க செரி நாம்ளு செஞ்சு நல்லாருக்கு ஆமா அ ரோஸ் மில்க் கேக்குன் செஞ்சு குடுத்தாங்க
ஓகே ஓகே ஆஹா
மென்ட்டு யோச்சு வச்சுருக்கே செர் சின்னதா செஞ்சாலு நம் ஒன்னு செஞ்சுர்லா நாளைக்கிது செய்றப் போ குக்கீஸு சேத்தி செஞ்சுர்லான்ட்டு யோச்சிட்ருக்கே
ஓகே ஓகே பண்ணுங் ஆமா அங்கியு எதாவ்து மாத் தி மட்டு உங்களுக் ஸ்நாக்
ஆமாங்க்கா நீங்க ஸ்நாக்ஸ் குடுத்துவுட்றீங்ளா?
ஆமா ஸ்நாக்ஸ் குடுத்து விட்றே ஸ்நாக்ஸுன்னா என்ன யோ சிக்கிற்தே பெரிய விஷ்யமா இருக்கு நா பெருசா ஜங்க்கு குடுக்க கூடாது ஜன்குனா வெளிய வாங்ர ஐட்டம்ஸ் நிறையவு கொடுக்க கூடாது து அப்டியு ஃப்ரூட்ஸும் டய்லியு ஒரு ஃப்ரூட் எப்டி இன்களூட் பண்ணலாம்னு பாத்தா ஒன்னுக்கு ஓகேன்றாங்க அதுக்கு மேல என்ன வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல டெய்லியு மாத்தி மாத்தி யோஸ் சிகறது இருந்து பெரி வேறையா இருக்கு ஒரு சில எடத்துலல்லா லன்ச் ஸ்நாக்ஸ் எலா அங்கய ப்ரொவைட் பண்ணிரு தாங்ளா அவங்களுக்கு எந்த வேலையுேமே இருக்க மாட்டேக் இது அ காலைல சாப்ட வச்சு அனுப்புனா போதுங்கற மாரி இருக்காங்க ஆனா நமக்கு வந்து அப்டி இயே
காலைல சாப்பறதுகு ஒண்ணு வேணு லன்ஞ்சுகு ஒண்ணு வேணு ரெண்டு ஸ்நாக்ஸுக்கு ஒண்ணு வேணு ஈவினிங் வந்தா ஒண்ணு வேணு
துக்லா அட்லீஸ்ட் அங்க சாப்டு வந்தா பரவால்ல அதுலயு மிச்ச கொண்டு வர போது கஷ்டப்பட்டு என்னதா கொடுக்கலா யோசிச்சு தா கொடுக்கறோ அதையு திருப்பி கொண்டு போரிங்ளே அப்டிங்கிற மாரிதா இருக்கு
இதுவு அப்டிதான்க்கா லாஸ்ட் வீக் என்ன செஞ்சு கொடுத்தே சொரக்கா பொரியல் தான்கா போட்டு குடுத்தே புடிக்கு ஆனா ஃபுல் டிஃபன் பாக்ஸ் சோ ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு வந்துருச்சு ச்சு சுத்தமா எனக்கு புடிக்கல எனக்கு வேணான்னுடுருச் ச்சதா இந்த லீவ்லங்க்கா கொஞ்சோ அதிகமா ஸ்நாக்ஸ் போயிடுச்சு அது சொல்றது கேட்காம வர்றவங்க எல்லா வாங்கிட்டு தர்றது ஒரு ஊருக்கு போனோ அது எல்லா கொஞ்சோ ஹெவியா ஆய்டுச் ச்சா அஸ் கண்ட்ரோல்லயே இல்லாத மாதிரி பண்ணிருச்சு
ம்
ட்டுக்கு மேல நம்மளாலயு திட்ட முடில றந்தது இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அதுக்கப்புறோ தா எல்லாத்திட்டையு ஸ்ட்ரிக்டா வந்து நீங்க என்னிமே யாரும் வாங்கிட்டு வரக்கூடாது அவருக்கு சாப்பிட மாட்டேங்கிதுன்னு மிரட்டி சண்டை போட்டு எல்லா வாங்காம இருக்காங்க அவங்க அத சாப்பிட்டு பழகிட் ட்டாங்கன்னக்க இத சாப்பிட மாட்டேங்கிறாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா இவங்களுமே இப்ப இன்னைக்கு கே ம்
இவங்க ஸ்ட்ரகுள் பண்றது பார்த்தாவே அப்ப தெரியுது இல்ல அதனால கொஞ்ச கம்முன்னு இருக்கு க்காங்க
அதா அத அதா நானு முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஹெல்தியா தா கொடுக்கணு அப்ப டெய்லியு ஒரு எக் கொடுட்த்தர்றே அ அது எப்டய்லியு டீஃபால்ட்டா ஸ்கூலுக்கு அன்னைக்கு ஒரு நாள் கொடுத்து விட்டே பாயில் பண்ணி அப்படியே பய் ப்பர் சால்ட் மட்டு போட்டு
ம் ஆமாமா இவங்களு கேக்குறாங்க குடுத்துட சொ சொல்லி
ஆ எனக்கு அனிக்கு யோசனையாதா இருந்துச்சு அப்புறோ சரி எதுக்கோ ஒரு நாள் அப்புறோ அன்னைக்கு கேட்டாங்க காலையில சாப்பிடு போது கேட்டாங்க எனக்கு வேணும்ன்ட்டு சரி ஓகேன்னு சொல்லிட் அப் அப்படி பாயில் பண்ணி அப்படி ரெண்ட க் பண்ணிட்டு அப்டி குடுத்து விட்டே
ஓகே ஓகேங்க்கா
கொண்டு வராங் ரெண்டு பேர் ஏதாவோ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியே கேட்
ஆ இதுவு அப்படிதான்கா பாப்பாவு கேக்குறாங்க அப்புறோ இவங்க அப்பாவாவும்ண்ணோன்னு சொல்லியிருக்காரா நானு நோ சொல்லி இருக்கே நீ வீட்ல நா ன்வெஜ் சாப்பிட முட்ட சாப்பிடுவே ஆனா ஸ்கூல் படிக்க போராட்டோ அங்க போய் நீ சாப் அதானி நீப்பாத் த்துக்கு ஹெல்த்தியா இருக்குன்னுட் கெடையாது நீ ஃப்ரூட்ஸ் வெஜிடெபுள் மட் விட்டு எடுத்துட்டு போன்னு சொல்லுவாரு நானு அதயவே இதுப் பண்ணிக்கிறது அன்னைக்கு நேத்து அ இன்னைக் க்க என்னமோ கேட்டாங்க
ஆ
நான நோ சொல்ட்டே மறுபடியு கேட்டாங்கன்னா வேறப் பிறவு எல்லாருக் கொண்டு வறப்போ இவுங்களுக்கு அப்பறம் வேணுன்று இருக்
ஆமாமமா இவங்கு சொல்லி கேக்குறதே அப்டிதா இப்ப எல்லா முன்னாடி எல்லா யாரு கொண்டு த இப்பெல்லா கொண்டு வராங்க அ எல்லாருமே வச்சுருக் ங்க நீங்க தா குடுத்து விட மாட்டீங்க இருக்கிறீங்க அப்டின்னு நானு பெருசா முன்னாடில குடுக்க மாட்டே ச் ஆ பெருசானா நந ஃப்ரைட் ரைஸ் மடு செய்றே ட்ரம்ல எஃகு அப்ப அப்ப போடு இப்ப ஆனா இந்த மாரி பாயில் பண்ணி நம்ம தனியா அந்த மாரி குடுத்தது கெடையாது முன்னாடில்லா இப்ப அவ ஸ்பெசிபிக்கா சொல்லி கேக் நீங்க எல்லா அலோ பண்றாங்க எல்லாரு குடுத் த்து விடுறாங்க கொண்டு வறாங்க ஆ எனக்கு குடுத்துடுங்கன் கேக்கமா ம்
இந்த எடோங் கோயில் மாதிரி அங்க போய் நீ நான்வெஜ் எல்லா சாப்புடக் கூடாது அது இப் இப்ப ரீசண்டா நா வந்து ஃப்ரைடே சாட்டடே நீ நறையா கறியு சாப்புடக் கூடாது முட்டையு சாப்புட கூடாதுன் சொல்லிட்ருக்க ஏனா அவங்களுக்கு எங்க அப்பா சொல்லுவாரு இப்போ மோஸ்ட்லியு ஐயையோ இன்னா ஒரு இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கறி சாப்புட கூடாதுன்னா சாப்புடக் கூடாது அந்த மாரி ஒரு கொழந்தைங்கள எல்லா வளத்துவாங்க ஆனா நாம பாத்தீங்கன்னா நம்ம நல்லாருக்கணு அந்தந்த இதுவே தெரியா ம நம்ம வளத்துறோ டே எதுமே தெரியாம் ம அதனால அவங்களு இருந்துப் பழகணுன் சொல்லுவாரு
எதாவது ஒரு இது சொல்வி ஆமா ஆம் ம்
அந்த மாரியு இருக்கணுன்ட்டு நா ஒரு டூ வீக்ஸா வந்து ஃப்ரைடே எல்லா கேட்டாங்கன்னா ஸ்னோ சொல்லிர்றத்
அதா அதா அதா எதாவது ஒரு ஹேபிட்டு மாரி அது அப்டியே நம்
ஆமாங்கா அவங்களுக்கு அப்பதா அது தெரியு பெருசானாலு இந்த டே வந்து இப் இப்டி இது பண்ணனு இது பண்ணக் கூடாதுங்குறது சின்ன சின்ன விஷ்யோந்தா அத்
ஆமா அது இந்த வயிசுல இருந்தே கொண்டு வந்தாதா கரெட்டா இருக்கு
அதனால நான் ரெண்டு வார் வாரமா வந்து சொல்லிக்கிட்டே இருக்க ஃப்ரை டே சாட்டர் டே நோ நான்வெஜ் வெஜ்ஜூ மட்டுதா நீ என்ன சாப்டணுமோ அததா சாப் சொன்னோ அப்படினா லாஸ்ட் வீக் கேட்டுட்டு ரெண்டு வாரமு மறுபடியு எதும் கேக்ல அவுங்க லாஸ்ட் வீக் சாட்டர்டேவ ப்ரைடேப் அ என்னமோ கேட்டுச்சு அப்பறம் வீட்ல மாமியார் போட்டு குடுத்துட்டாங்க போட்டு குடுத்ததுக்கு அப்பறம் இன்னைக் ஃப்ரைடே எதுக்கு போட்டு குடுத்தீங்கன்னு கேட்டுச்சு அப்பற க போட்டதுக்குப் அப்புற ஆப்ஷன் இல்லங்க்கா
ஆமா ஆமா ஆமா
இன்னைக்கு எதோ கம்முன்றுக்கு
ம் செரி செரி சேரிங்க
சேரிங்கா செரி நீங்களு பாருங்க நம்பளு ம லுடி பேசலா
ஓகே ஓகே பாய்
ஓகேக்கா பாய்